ஆஹ
ஹலோ வணக்கம் தோழி
ஆஹ் வணக்கத் தோழி எப்படி எப்படி நல்லா இருக்கீங்களா
கேன் தோழி நீங்க எப்படி இருக்கீங்க
அருமையா இருக்குறேன் தோழி உஹம் எப்படி இருக்காங்க பசங்கள்ல்லா எப்படி இருக்காங்க நீங்க தான் சொல்லணும் எங்க ஊர்ல இதோ எங்க ஊர்ல திருவிழா போயிட்டு இருக்குது பயங்கரமா இருக் க்கு திருவிழா பயங்கரமா போயிருக்குது
ஓ என்ன ஆனா வைகாசி மாசம் தானே திருவிழா நடக்கும்ல
ஆமாப்பா இங்க ஒரு டிஃப்ரெண்டட் எப்பவுமே
ஓ அப்ப்டங்களா செரி செரிங்க இப்ப எங்க எங்க ஊர் எல்லா எப்படின்னா வைகாசி மசோ சித்திர மாச ஆ அப்பதான் வந்து திருவிழல்லா நடக்கும் ஆஹ் இப்ப வைகாசி எல்லா முடிஞ்சச்சுல
வைகாசி மசோ முடிஞ்சிரபா இங்க முடிஞ்சிட்டாலு என்னப் பண்ணுவாங்கா வைகாசி மாசத்துல இங்க பண்ண மாட்டாங்க எப்போமே ஜூன் ஸ்டார்டிங்ல தா
ஓ சரிங்க சரிங்க
ங்க இந்த இன்னைக்கு ஒன்பது பத்து பதினொன்னு மூணு நாள் பண்ணுவாங்க செம்மையா இருக்கும் மூணு நாளா அப்பா வேற வாயப்புல போவோம் போங்க இப்ப அதுதான் சொல்லண எல்லாம் டான்ஸ் ஆடி இப்பதான் கை கால்லா வலிச்சுட்டு உக்காண்ணுக்குறாங்க எல்லாம் சின்ன பய டான்ஸ் கண்ட்ரோலே பண்ணாது இன்னும் பயங்கர ஆடின்கிறாரு
ஆஹ் இப்ப திருவிழா நாளே டான்ஸ் இல்லாம இருக்குமா
ப்டி ஆடுறதுன்னு தெரியாது ஆனா மூணாவது நாள் பாருங்க நாள் நாலுனா அடிச்சி போட்ட மாரி தூங்குவாங்க எலவே முடியாது அவுங்கனால ரெண்டு நாள் எப்டி ஆடுறாங்கன்னே தெரியாது பயங்கரமா ஆடுவாங்க ஆனா மூணாவது நாலு பாருங்க அப்படி அடிச்சு போட்டமாறி தூங்குவாங்க பட்னியா கூட தூங்குவாங்க மூணு நாள் எழவே மாட்
ம் இப்ப எங்க ஊர்லைலாம் நாங்க பதினஞ்சு நாள் த்து நோம்பிங்க மாரியம்மன் நோம்பி தான் போடுவாங்க பதினஞ் சு நாளு நோம்பி பதினஞ்சு நாளுமே திருவிழா தான் எங்களுக்கு
சூப்பர்மா நாங்க மூணு நாளைக்கே இவ் வளோ பீத்திக்கிறோம் அந்தப் பதினஞ்சு நாளைக்குலாம் பயங்கரமா சொல்லலாமே
ஆமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாரி ஒவ்வொரு வாகனத்துல வரும் சாமி அப்புறம் ஒவ்வொரு இதுல வரும் ஆன் ஃபர்ஸ்ட்டு வந்த கரகம் பளிப்பாங்க ஹலோ
ஆன் சொல்லுங்க சொல்லுங்க கேக்குது
ஆஹ் ஃபர்ஸ்ட்டு கரகம் பளிக்கிறது அதுக்கப் ப்புறம் வந்து சாமியா ந்த எந்த எடத்துல சாமி இருக்கு அப்டின்னும் அந்த மரத்தெல்லாம் பாத்து கண்டுபிடிப்பாங்க அப்புறம் அது நட்றதுக்கு க்கு ஒரு நாளு ம் அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தீர்த்தம் ஒவ்வொரு நாள் காலைலயும் தீர்த்தம் சாந்தரமும் ஊத்துவாங்க ரெண்டு நேரமுமே மே நல்லா டம் செட்டுலாம் வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு வேற ஊரு ஆறுக்கு தான் போவோம் ஆத்துல போய் தண்ணில்லாம் எடுத்துட்டு வந்து ஆஹேன் ஆத்துல தான் தண்ணி கொண்டு வரும் குளிச்சிட்டு தண்ணி எடுத்துட்டு இப்ப நாங்க வர்றது வந்து எப்டின்னா கோயுலு வந்து கொஞ்சம் ரொம்ப தூரம்னு வச்சுக் கோங்களேன் ஒரு ஐநூறு மீட் ருக்கு அங்கட்ருக்குன்னா அதுக்காம அதுக்கு முன்னாடியே நாங் மளும் எறங்கிடுவோம் லாரில இருந்து எறங்கி டம் செட் வச்சுக்குவோம் ட்ரம் செட் வச் வச்சுக்கிட்டு அங்க எப்டினா பெரியாத் னு சொல்லுவாங்களே பெண்கள் எங்க எங்க நாங்க வந்து எங்க பக்கத்துலயும் ஆறு இருக்கு ஆனா நாங்க அந்த ஆத்துல தண்ணி எடுக்க மாட்டோம் பெரியாத்து தன்னின்னு சொல்லி இன்னொரு பக்கம் பெரிய ஆரா இருக்கும் அந்த எடம் அந்த எடத்துல இருந்து தண்ணி கொண்டு வந்துட்டு ஆ வேற ஊர்ல போயி தண்ணி எடுப்போம் தண்ணி எடுத்து துட்டே இங்க வந்து து டம்செட் வச்சுக்கோம் டம்செட்டை வச்சுக்கிட்டு எல்லாம் அந்த கையில வந்து அந்த கொடி அந்த கலர் இது இதெல்லாம் வச்சுக்கிட்டு
புதுசா ஆ பொங்க ஆ
ப்பி ப பிலா ஊதிக்கிட்டு எப்படின்னா பசங்க ஆறாங்களா இல்லையோ பொண்ணுங்க
ஐயோ அதேதாங்க இங்க பொண்ணுங்க என்னங்க பசங்க பயந்துண்ணு நிக் கிராணு ங்க பொண்ணுங்க ஆட்றாங்க பாருங்க பொம்பளைங்க ஆட்றாங்க அந்த ஏஜான பீப்புள் ஆட்றாங்க பாருங்க இன்னும் சூப்பரா இருக்கு அத பாக்குறதுக்கு அவங்க ஏஜ் ஆப் குரூப் ப்ப கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஏஜ் இருக்கு சில லேடிஸ் எலாம் ஆட்றாங்க அவங்க ஏஜ் ஆப் குரூப் எல்லாம் ஸ்டூடெண்ட் அவங்கஓடலாம் சேர்ந்துட்டு அவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அவங்க ஒரு டான்ஸ் இந்த சின்ன சின்ன நண்டு சென் எல்லா ஆடுதுங்க பாருங்க அது அதுங்க இன்னோ சிரிப்பாகதுங்க ஸ்டெப்பே வர்ல அ ஸ்டெப்பே வர்ல அந்த கொழந்தைக்கு ஆடுது பாருங்க பய பயங்கரமா ட்யூலோ நேரோ சிரிச்சினுந்தோ அவுங்களல்லா பாத்து ஏ எப்டிலா இருக்கறாங்களேன்ட்டுக்கு
இ நாங்க வந்து எப்டீன்னா ஒவ்வோரு இதுக்கோ ஏன்னா செட்டு செட்ட ஆகு கேங கேங்கா அப்டி போகும்ல அப்படி போகும்போதெல்லாம் ஒரே மாரியே சேல எடுக்குறது ஒரே மாரி ட்ரெஸ் எடுக்கறது பசங்கனா டீசர்ட்ட் அந்த மாதிரிலா எடுத்துக்கிட்டு
ஊரே போட்டுக்குது
ஆ அப்புடித்தா எப்டீன்னா சின்ன கொழந்தைங்க இருந்து பெருங்க வயசானவங்க வரைக்கு இப்பவும் அதே டீசர்ட்டு தா சேலையு அதே மாரி சேலய எடுத்தாங்கான சின்ன கொழந்தைங்குளுக்குலா வந்து எப்டீனா இந்த மாரி ஆ ஒரே மாரி எடுத்து அவுங் புள்ளங்க சின்னப் புள்ளைகளான்ச்சு லா அதுக்கு தகுந்த மாரி சுடிதார் போட்டுப்பாங்க சுடிதார் தெச்சுகுவாங்க அந்த சேலைலயே சுடிதார் தெச்சு க்குவாங்க அவங்குலுக் தகுந்த மாரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாரி அந்த மாரி பண்ணிப்பாங்க அதுவும் ஒரு நாள் நடக்க
ஆனா அந்த ட்ரெஸ் செட்டு ட்ரெஸ் போட்டுட்டு அதுதான் அந்த செட்டு ட்ரெஸ் போட்டுட்டு அப்புடு அதுல இது இதுல வேற உன்னுக்கு அழகாகதா என்னுக்கு அழகாககுது அதுலயே ஒரு பிரச்சனையே வந்துருது இது ஒரு சண்ட ஆம்பள பசங்க ஒரே மாரி டீ ஷர்ட் போட்டுனுக்வானுங்க இதுங்க சண்டையே வராது அதே பொட்ட பசங்க பாரு சுடிதாரு ரெண்டு போடுங்க பாக்கலா எனக்கா உனக்கானு என்னாதான் இருந்தாலும் பசங்க பசங்க தான் ஆமா அததான் சொல்றேன் பொட்ட பசங்க தான்ப்பா ரொம்ப மோசோ நல்லாவே எப்டி சொல்றது நல்லாவே பேசினுக்கு வாளுங்க அது சண்ட போட்டுன்னு நின்னுபாளுங்க
அது எல்லா ஊர்லயும் நடக்கறது தானே இப்பல்லாம் பாருங்களேன் சின்ன கொழந்தைங்க கூட அப்படி பேசுதுங்க பெரியவுங்க பேசறத பாத்துக்கிட்டு சின்ன கொழந்தைங்க சின்ன பிள்ளைங்க எல்லா அவ்ளோ வாய் பேசுதுக
உம்
நம்ம அந்த பிள்ளையிட்ட ட்ட வாய்ப் பேசிட்டு பதில் சொ சொல்ல முடியல போல திருப்
உம் உஹ்ம் திருவிழா காலத்துல அதுதான் சொல்றது திருவிழா காலத்துல பசங்க மின்னல்லாம் வந்து வெளியே நம்ம ஏஜ்ல எல்லாம் நாங்கல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நாங்களா டான்ஸ்ல ஆட மாட்டோம் ஆடுவோம் பட் வந்து நாங்க வந்து நான் வந்து வளர்ந்தது வந்து கோட்ரஸ்ல சோ வந்து இந்த மாதிரி ஊருக்கு கெடையாது நா இப்ப கல்யாணத்துக்குப்ப அப்புறம் தான் இந்த மாதிரி ஊர்லல்ல சேர்ந்து கொண்டாடுறது பாக்குறேன் அப்ப வந்து ஸ்ட்ரீட் எங்க ஸ்ட்ரீட்ல ஒரு ஒரு சாமி இருக்கும் அவ்வளவுதான் ஒரு பத்து ஃபமிலி மட்டும் சேர்ந்து கொண்டாடுவோம் அத நல்ல தான் இருக்கும் அதுவே நல்ல கிராண்ட் தா இருக்கும் அதுவே நல்லாதா இருக்கும் ஆனா இது வந்து ஊரே சேர்ந்து கும்படுறது வந்து நஜமாவே சம சூப்பர்ப்பா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றாங்க பயங்கர என்ஜாய்மெண்ட் தான் இப்பதான் இவ்வளோ நாள் ஊர்வலம் இவ்வளோ நாாள ஊர்வலம் போயிட்டு இப்பதான் கோயில அடங்கிக்கிறாங்க மேடம் இப்பத்தான் அக்கா தங்கச்சி ரெண்டுமே முத்து மாதிரியும் இருப்பாங்க இது கங்கை அம்மனும் இருப்பாங்க இங்க கங்கை அம்மன் இருப்பாங்கங்க க பயங்கர கப் இப்பா என்ன அட்டகாசம் டான்ஸ் அம்மா விட இங்க மாமியார வி தோ இங்க அவங்களுக்கு மாமியார் வீட்டுல இருந்து அம்மா வீட்டுக்கு போறது அவ்ளோ சமத்தா போவாங்க அம்மா வீட்டுல இருந்து வரணுனா வரவே மாட்டாங்க அங்க கால் வராது அங்கே நின்றுவாங்க அத கூப்ட்டு வரவழிச்சு நனான நஜமாவே ஒரு ந பொம்பளைங்களுக்கு நம்ப என்ன உணர்வோ அதுதான் சாமிங்களுக்கு அம்மன் சாமிங்களுக்கும் அம்மா வீடுன்றது அ மாமியார் வீடுன்றது நம்பளே எடுத்துக்கங்க அம்மா வீட்டுல நாளக்கி அம்மா வீட்டுக்கு போலான்னா எப்டி ஆயடுது நம் மனசு அய் ஜாலி எல்லா த்து வச்சுக்கலாம் அப்பாடா ரெண்டு நாள் நிம்மதியா எங்க அம்மா என்ன சமைக்கிறாங்களோ அதுலா சாப்டுடு வெளிய வந்தரு நான்ற மாரி ஆயிர்ரா அதே அடுத்த நாள் ஆ இங்க பாருங்க அடுத்த நாள் மாமியார் வூட்டுக்கு வர னாலும் நம்ம மைண்ட் எப்டிக்கா சீரியஸாவே சொல்ற எங்க இப் இப்ப கூட இந்த ஏஜ் கூட எனக் கல்லாணம் ஆயி பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு உள்ள ஊருக்குள்ள வர னுன்னாவே எனக்கு ஏதோ ஒரு அள்ற துக்காயிடும் எங்க வீட்டுக்காரு அதான் சொல்லுவாரு அம்மா வீட்லருந்தா வாய்க்கிலிய என்ன பா அப்டியே ஒரு பேச்சுக் டோன் எல்லாம் மாறுது இங்கதான் வாய வரலனும் அப்டிதான் இருக்கு சீரியஸா அப்பதான் யோசிச்சேன் நானு நமக்கும் அப்டிதாங்குது அ தெய்வமே தெய்வத்துக்கே அந்த இதுதான் இருக்கு இப்போ குடியாத்துலலா வந்து மங்கம்மாள் கோயில்ல திருவிழா கொண்டாடுவாங்கல்ல அப்ப வந்து அம்மா விட் வீட்லருந்து கூட்டிட்டு போவாங்க மாமியார் வீட்லருந்து மறுபடியும் கூட்டு வருவாங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது ஃபேஸ் அவ்ளோ சிரிப்பா இருக்குங்களா கல கல கல கலனு அப்டி டான்ஸ் ஆடினு போவாங்க மேடம் வரம்போது பாக் பாக்கணுமே கண்ல தண்ணி வுட்டுனு வருவாங்க போவே மாட்டாங்க உள்ள மாமியாரு வூட்டுக்குள்ள போவே மாட்டாங்க கம் கம்பல் பண்ணி உள்ள இழுத்து உக்கார வைக்கனும்
அப்டி இருக்கும் அததுதான் நெனச்சுக்குனே நானு பரவால்ல சாமி கோணமேதான் இப்ப அதுதான் அம்மனுக்கு என்ன நடக்குதோ அதுதான் பெண்களுக்கு நடக்குது
பெண்களுக்கும் அதேதான் அப்டியேதான் நடக்குதுங்க இப்ப எனக்கெல்லா பிரச்சன இல்ல நான் வந்து எப்டின்னா பக்கத்துலயே அம்மா வீடு எனக் இருக்கு ஏன் அ அவரும் எங்க வீட்ல இருக்குறவுங்களான் நான் கூட்டு வந்து எங்க வீட்லயே வச்சுக்கிட்டேன் நானு அப்பதானா நமக்கு கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கும் சமைக்கிற நமக்கு எப்படினா நம்ம வீட்லன்னா நம்ம ஒவ்வொண்ணும் அவுங்களுக்கு என்ன பிடிக்கும் அவுங்க என்ன சாப்பிடுவாங்க இது சாப்பிட மாட்டாங்கன்னு ஒவ்வொண்ணா பாத்து பாத்து பாத்து நம்ம செய்யணும் இதே பக்கத்துல அம்மா வீடா இருந்தா ஒவ்வொண்ணும் இந் இது வந்து எ பொண்ணுக்கு புடிக்கும் என் பொண்ணுக்கு பிடிக்காதுன்னு பாத்து பாத்து நான் அம்மா செ செய்வாங்க அந்த
அது செரி அதுதான் அதே அது அந்த இது வந்து மாமியார் விட்டுதா இல்லைங்க பாருங்க ஒண்ணும் கிடையாது நம்ம என்ன த இன்னைக்கு இருவத்தி நாலு மணிேர அவங்களளைதான் பாத்துன்னுக்கிறோம் ஆ என்ன நம்ம தான் செஞ்சு கொடுக்குறோம் நம்ம கிட்டதான் இருக்காறாங்க ஆ அந்த ஒரு நாள் திருவிழாக்க பொண்ணுங்க வந்து போயிட்டா எங்க மாமியார கையிலே புடிக்க முடியாது என் பொண்ணு என் பொண்ணு பொண்ணு ஏன் பொண்ணு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த கூத்த பாக்கணுமேயும் அட்ராசிடியே நடக்கும் இந்த வீட்டுல இதுல எங்க வீட்டுக்கார வேற சேர்ந்துக்குவரு
ஏங்க இதே மாதான் நீங்க உங்க வீட்டுக்கு போனா உங்க வீட்டுல உங்க மம்மி அப்படித்தானே சொ சொல்லுவாங்க உங்க அம்மா
ஆஹா அங்கல்லா உட்டா இங்க பாருங்க எங்க அம்மாக்கு மருமகதான் மருமகதான் ஆமா அவ்வளோ அட்டாச்மெண்ட் ட்ட விட்டிருவாங்க எங்க மம்மி கூட அவ்ளோ அட்டாச்சு அவங்க எங்க அண்ணி இல்ல ன்னா அவளான்ற மாதிரி ஆயி டுவாங்க எங்கம்மா அவங்க நாலு நாளைக்கு ஊரு போயிட் ட்டாலே எங்க அம்மா கை உடைஞ்ச மாதிரி ஆயிடும் ‌அட்டாமெண்ட் அவளோ விட்டு கொடுத்தல் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்டி வேற மாரி இருக்கும் இதுல எங்க அப்பாவும் ஆஹ் ஆமாப்பா அதெல்லா ஒரு குடுப்பன நமக்கு அது அமையிலயேன்னு ஒரு வறு இதுல ஏக்கப்பட்டு என்ன பண்றது அப்படின்ற மாரி ஆயிடுச்சு உம் அ அ சரிங்க தோழி இணைப்பு அ நன்றி நன்றி தோழி மற்றொரு இணைப்பு இணைப்பில் மறுபடியும் இணைவோம்
கண்டிப்பா இணைவோம்
கண்டிப்பா நன்றி தோழி நன்றி தோழி